நல்லார்க்கிங்ளா தோழி
நல்லாருக்க தோழி நீங்க நல்லா இருக்கீங்ளா
அ நல்லாருக்க தோழி
ம்செரி உங்க வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா
அ எல்லா நல்லாருக்காங்க தோழி
சாப்டீங்ளா
அ சாப்ட தோழி நீங் சாப்டிங்ளா
அ நா சாப்டே தோழி இப்ப வந்து கூட்டு குடும்பத்த ப அ சாப்ட தோழி
ஆமா தோழி இப்ப வந்து நா வீட்ல உங்க வீட்ல எப்டி தோழி நீங்க கொழுந்தனாரு கொழுந்தனாரு கொழுந்தியா என்ன ஓப்பிடியாரு இந்த மாத்ரி நெறைய பேர் இருக்கீங்களா
இல்ல தோழி நாங்க வந்து வந்து நாங்க வந்து கூட்டு குடும்ப தா தோழி மாம்னாரு மாமி
துவா இருக்கு நெனைக்கிற உங்களுக்கு எங்க டவர் கெடைக்குதோ அந்தெடத்து கரெக்டா வந்து நின்னுக்ங்க
ஆ செரிங்க சரி வந்து எங் கூட்டு குடும் கூட்டு குடும்ப வந்து மாமனாரு மாமியாரு நாத்தனாரு இது இவங்க இருக்காங்க
ப எல்லாரு உங்க கூடயே இருக்காங்களா தோழி எல்லாரு ஒன்னா தா இரு
ஏ எங்க கூடதா த இருக்காங்க
அப்படியா சேரி சேரி கூட்டு குடும்பந்தா சமையெல்லா அதிகமா செய்யனுமே தோழி எப்டி தோழி அதெல்லா எப்டி செய்வீங்க எல்லா கலந்து செஞ்சுக்கிவீங்ளா நீங்க தா பாப்பீங்ளா வேலையெல்லா
எல்லா வந்து எ எல்லா வேலையு நா நா தா பாப்ப தோழி வந்து வீட்டு வேல மட்டு தா எனக்குங்கிறதுனால வந்து வீட்டு வேல வந்து ஃபுல்லாவே நா தா பாப்ப
அ கொழந்தைங்களையு பாத்துட்டு இதெல்லா எல்லாமே செஞ்சறீங்களா
அ ஆமா தோழி குழந்தைங்க வந்து கால்ல ஸ்கூலுக்கு அனுச்சி விட்டு அதுங்க ஆ அவுங்க மாமனாருக்கு மாமியாருக்குல்லா பங்க எல்லா பக்கோ இது பண்ணிட்டு தா அது சரி இது பண்ணுவாங்க
அ சரி தோழி சரி தோழி சாப்பாடுல்லா தோழி நீங்க சாப்டுற சாப்பாடு வந்து எல்லாருக்குமே வந்து பிடிக்குமா இல்ல ஒவ்வொருத்தருக்கு எ செய்யணுமா தோழி
இல்லல்ல எல்லாருக்கு ஒரே எல்லாருக்குமே ஒரே மாரியான சாப் பாடு தா தோழி இல்ல எல்லாருக்குமே ஒரே மாரி சாப்டுவாங்க
அ இது சைவம் சாப்டுவாங்களா அசைவ சாப்டுவாங்களா அதிக விரும்பி
இவுங்க வந்து சைவந்தா சாப்டுவாங்க ப அது இந்த ஞாயித்துக்கிழம மட்டு அசைவோ சமைப்போ
அ கூட்டு குடும்பனா இத்தன பேர் இருக்கீங்லே தோழி இதோட சிக்கனங்கள் செலவுகள்லா ஒரு ஆளு ப்ப சம்பதிக்கிறோனா அத வச்சு ஃபேமிலி ரன் பண்ணணும் அது எப்டி தோழி அத சித்தனமா ரத்தனம் பண்ண முடிதா அளவுக் தெரியம்மா போதா
நெலல சிக்கனம்லா பண்றதுக் வேலையில்ல தூழி வந்து இப்போ வந்து பாருங்க எங்க வீட்டுக்காரங்க மட்டுதா சம்பாதிக்கறாங்க அந்த ஒரு வருமானத்த வச்சுதா நாங்க எல்லாருமே மண்டல் ஓட்றோம் எப்பனா டெய்லியும் ஜா வீட்டுக்கு ஜாமா வாங்குற து மந்த் வாரகணும் கில வாங்கிடுவாங்க ஜாமால்லாம் மத்த இத இப்போ ஒருத்தருக்கு வீ ட்ல ஒருத்தருக்கு ஒடம் சர்ல்லனாலும் அன்னை அன்னைக்கி ஒரு நாளைக்கி ஆயிர் ரூபா ஆயிடும்
ம்
அது மாரி எல்லா பட்சத்துமே சேர்த்தா கூட்டு குடும்பத்துல இருந்தா ஒண்ணுமே மெய்டென் பண்ண முடியாது தோழி
உம்
அது எல்லாரு கையில்யோ வருமானம் வந்ச்சுன்னா ஒன்னு பெர்ச்சன இல்ல இந்த ஒர் த கையில வ வர்ர வர்த வருமானத்த வச்சு ஒன்னும் பண்ண முடியாது தோழி
கண்டிப்பா ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா நாங்க எல்லா வந்து எங்க வீட்டல மாமியார் மட்டுதா நாங்க மட்டும் தா இருக் கோம் கல்யாணம் ஆனதுனால அங்கதாருக்கோ அதனால போய் நாத்தனரு அவங்க நாத்த எதன்னா எல்லாமே வந்து வெள்ள அவஅவுங்க வீட்ல இருக்காங்க அப்படி பாக்கும் போதே ஒரு ஆளு சம்பாத்தே நம்ம வந்து செலவுகள்லாம் என்ன கொழந்தைகெல்ல்லா அதுக்கடுத்து பெறந்தா செலவுகள் அதிகமாவுல அதுக்காக நா ஒங்கட்ட கேட்ட கூட்டு குடும்பத்துல எல்லா நெறைய வந்து செலவுகளும் இருக்கும் சந்தோஷங்களும் இருக்கும் இப்ப உள்ள வாழ்க்க வந்து இந்த தனியாருக்க மயிலெல்ல எங்களுக்கு எந்த சந்தோஷமும் கெடையாது மாமியார் மட்டு தாருக்காங்க அ மத்தபடி பக்கத்துல எல்லா அவங்கவ தனித்தனியா போயிட்டாங்க அப்பெல்லா கூட்டு குடும்பத்துல ஒரு சந்தோஷ ஏய்தனா வாழ்ந்தாங்க இப்ப நீங்க கூட்டு குடும்பம்ங்கறீங்களா அதுல ஒங்களுக்கு வந்து சந்தோஷமாருக்கா எல்லா இருக்கறதுனால ஒரு சப்போட்டா இருக்காங்ளா எல்லா
அது சப்போட்டா இருக்காங்கயி ஒரு நல்ல விஷயங்களுக்கு வந்து சப்போட்டாருப்பாங்க பட் துல்ல மத்த விஷயங்கள போது இப்ப கணவர் வந்து ஒரு சாதாரணமா தப்பு செய்றாங்க திக் மா
ம்
இப்ப நம்ம கேக்குறப்ப வந்து அதுக்கு வந்து கணவருக்குதா எல்லா சப்போட்டாருப்பாங் தவறுன் தெரிஞ்சும் அது வந்து அவங்களுக்குதா சப்போட்டாருப்பாங்க
அ ஏன்னா இப்ப நம்ப அப்பாவே எடுத்துங்கல்ல தோழி நம்ம வீட்ல நம்ம அண்ணணோ அக்காவோ இருந்தாலும் நம்ம அம்மாவே பாத்தீங்கன்னா நமக்குதா சப்போர்ட் பண்றாங்கன் வச்சுகங்க அண்ணன வந்து என்னதா இருந்தாலும் ஆண் பிள்ளை இருந்தாலு பெண் பிள்ளைக்கு தா வந்து அம்மா வீட்ட பொறுத்தவர இது பண்ணுவாங்க இங்க வந்து அவ்ங்களுக்கு யாருன்னா அந்ம நம்ம பிள்ளைங்க முன்னாடியா அந்த புள்ளைங்கள வந்து நம்ம வேற யாரு பேசக்கூடாது அப்டினு நெனைக்கிறாங்க அது வந்து நம்ம மனைவியா நமக்கு எல்லா உரிமையு இருக்கு ஆனா அது அவங்களுக்கு வந்து எப்டி இருக்கும்ன் தெரியில தான
அ ஆமா தோழி அது வந்து இல்ல தவறுகளும் தெரிஞ்சு வந்து சப்போட் பேசுறது தப்பு இல்லயா தோழி
ஆ அது தப்புதா தவறுன் தெரிற எடத்துல அது நீங்களா இருந்தாலு செரி நானா இருந்தாலு செரி நீங்க இந்த தப்ப பண்ணிருகிங்க இத நேரடியா மன்னிப்பு கேட்டாலு செரி திரும்ப அந்த தவற நம்ம செய்யாம இருக்கணு அது யாரா இருந்தாலு எத்து கண்டிப்பா கேக்கலா நீங்க சொல்ற படி
அது மாரி தோழி வந்து ந்து உள்ள வந்து தன்னுடைய க இதுலயே இருக்கோ அப்டின் நெனைக்கிறாங்க எப்டின்னா மேரேஜ் ஆன பெறகும் அது சு அதுக்கப்பறமா தன்னுடைய இதுலே கண்ட்ரோல்லே இருக்கணு எப்டின்னா அவங்க சொல்றது மாரியே
அது தப்பான விஷ்யோ தோழி இது வந்து அவங்களோட விருப்பத்திலே இருக்கறதுக்கு வந்து எதுக்கு நம்ம கல்யாணோ பண்ணணு சொல்லுங்க நம்மளுடைய வாழ்க்கைய பாக்குறதுக்கு தான நம்ம பண்ணிக்கிறோ அதனால அவங்களையு கவனிக்கணு நம்மளோட குடும்ப வாழ்வையு கவனிக்கணு அப்ப பொறுப்பு கள் வந்து அதிகமா வந்து மனைவிகிட்ட தா இருக்கணு அவங்களோட ஒத்துணந்து எல்லாமே செய்யணு பண்ணனு அவுங்க பேச்ச கேக்கணு அதுக்குன்னு நம்ம பேச்சே கேட்க கூடாது நல்லது பெரியவங்க சொன்னாங்கன்னா வீட்ல அம்மா சொன்னது கேட்டுக்க வேண்டியதா எல்லா விஷயத்தையு வந்து அவங்களே சொல்லி எடுக்க ற முடிவு வந்து நம்ம அப்டியே வளரக் கூடாது இல்லையா
அ இப்ப பாத்து குப்பை வந்து சாதாரணமா ஒரு பங்க்ஷனுக்கே போறோனு வச்சீங்ளே இப்ப வந்து அம்மாவ கேட்டுட்டுதா வந்து அழச்சிட்டு போவாங்க அது மேரியெல்லா வந்து அ அது இப்ப கூட்டு குடும்பத்துல இருந்தா எப்டி பெண்களுக்கு வந்து இதாருக்கு
ஆமா தோழி பங்ஷனுக்கு அழச்சிட்டு போறதுக்கு எதுக்கு அவங்க வந்து ஃபோன் அடிச்சி கேட்கணு
ஆ அது மேரி மத்த விஷயங்களுக்கு ஷோர் செய்ய ஒரு ஒ அம் மா வீட்டுக்கே ஒரு செய்யணுன்னா கூட அவங்க அவுங்க அப்பா அம்மா பர்மிஷன் கேட்காத அவுங்க செய்ய மாட்டாங்க
ம்
அப்போ வந்து அந்த பொண்ணுடைய வந்து சந்தோஷங்கள் வந்து எழக்கப்படுதுல தோழி
ஆமா அப்டி இருந்ததுன்னா நீங்க இப்ப உங்க கணவருடைய குடும்பத்துல நீங்க நல்லது கெட்டதுக்கெல்லா நீங்க உங்கள கூப்டுவாங்களா அல்ல நீங்களா முன்னெடுந்து போவீங்களா
அவுங்க வந்து கூப் புடுவாங்க தோழி அது மாரி நானும் அது கூப்புடாட்னா கூட செரி நம்ம விஷ்யோ விசேஷோ அப்டிங்கிற மாரி கெளம்பிடுவ நானு கூப்படாட்டனாலு அது பாருங்க ஆ அவுங்க எடுத்து அப்ப நம்ம வீட்ல இருக்கறப்ப வந்து அவங்க பர்மிஷன் இல்லாது கெளம்ப மாட்டாங்க
உங்க வீட்ல பெண் கொழந்தையா தோழி எல்லா
இல்லேல்ல எங்க வீட்ல வந்து வெறு பெண் கொழந்ததா இவுங்க வீட்ல வந்து ஒரு பெண்ணு ஒரு பையனு
சேரி ரைட்டு நீங்க உங்களோட கூட பொறந்தது அக்கா இருக்காங்களா
ஆ அக்காருக்காங்க ரெண்டு அக்கா இருக்காங்க ஒரு தங்கச்சி இருக்காங்க
ஆ இப்ப இதுல வந்து என்னா தெரியிதுன்னா இப்ப சொன்னதுல நா ஏன்னா என்ன எங்க வீட்டு பக்கத்துலயு இருக்காங்க ஒருவேள ஆண் வாரிசு இல்லங்குறதுனால இந்த பெண் குழந்தைகள்லா இருக்குறதுனால ஒரு வேள உதாசனப்படுத்துறாங்க நறைய எடத்துல பாத்தீங்கன்னா உதாசனப்படுத்துறாங்க உங்களுக்கு வந்து அவங்க உதவியா தா இருப்பாங்க ஆனா உங்களுடைய வந்து கணவருடைய அம்மா இருக்காங்க பாத்தியா அவங்களுக்கெல்லா வந்து அதா சில வயசானவங்கல்லா இல்ல செல பேரோட உக்காந்து பேசுறது நடைமுறை வாழ்க்கையில எல்லா மாமியாருமே அது மார் தா இருக்காங்கான
ஆமாங் தோழி ரொம்ப அப்செர்ட் பண்றாங்க தோழி வந்து ஒரு இதுல வந்து நம்ம வந்து பெரும்பாலு வந்து நம்ம பொண்ணு பையன எந்த அளவுக்கு வளக்குறோமோ அந்த அளவுக்கு தா பொண்ணு தாண்டிதா வளத்துருப்பாங்க ம் இப்ப வந்து அப்ப வந்து அ ஆ அதுக்குள்ள அப்ப இப்ப மாமியார் மாமனாரையு ஒரு கண்ணுன்னு பாக்குறப்ப அப்பா அம்மாவையு ஒரு கண்ணன்னு தானா தோழி பாக்குற மாரி இருக்கு ம்
கண்டிப்பா கண்டிப்பா பாத்துதா ஆகணு தோழி
அதுதா வந்து இதுமரி கூட்டு குடும்பத்துல செல பேர் வந்து ஏத்துக்க மாட்றாங்க
நீங்க இப்ப சொல்றது மாறி சரி இதே இப்ப நா அந்த எட்த்துல தா இருக்கேன்னா அவுங்க சொல்றத கேக்கலா சொல்றது கேக்கற முடிவு வந்து நம்ம கேக்கணு
உம் ஆமா தோழி
அந்த உம் கேட்டுதா ஆகணு அந்த எடத் துல நா எதிரியாவேனா சண்டே ஆவேனா பாக்க வேணா தோழி கூட்டு குடும்போ முக் கியோந்தா எல்லாரு சேந்திருக்கணு ஒன்னா இருக்குறது நல்லதுதா சப்போட்டா இருக்
நானே எப்பத்தி நா நானே வந்து பெரிய ஃபேமிலி லந்து‌தா வந்திருக்கே தோழி வந்து அப்ப வந்து எனக்கு கூட்டு குடும்பமா இருந்தா தான எனக்கு புடிக்கு
ஆமா கண்டிப்பா
ஆ அப்ப வந்து எல்லாத்தையு அப்செட் பண்ணும்ல அவுங்களு வந்து அது அது மாறி இருக்காது இப்போதா வந்து ப்ரச்சனைகள் குடும்பங்கள் குடும்பத்துல விருசல்களே வருது
ஆமா இப்ப நீங்க சொல்றது ரைட்டுதா அந்த கணவன்மார்களும் செரி இந்த மனைவி பக்கோ வந்து எல்லா எடத்துலயு வந்து நிக்கணு எந்த இடத்துலயு விட்டு குடுக்க கூடாது அவங்களோட தாய் தந்தைக் துக் முன்னாடி இவுங்கள விட்டு குடுக்க கூடாது கண்டிப்பா கா மனைவிய விட்டு குடு குடுக்காதது அவுக வந்து நீங்க ரெண்டு பெரு முடிவு எடுத்து பேசும்போது அவங்க வந்து அந்த பையே கணவரோட அம்மா வந்து இதுல தலையிடக் கூடாது அவுங்க குடும்ப விஷ்யோ நம்ம பாத்துக்கட்டு ஒரு கட் டத்துக்கு மேல வளந்துட்டாங்கன்னா அவங்கங்க வேலைய அவுங்கவுங்க செய்யணு எல்லாத்தையு இழுத்து புடிச்சிட்டு நம்ம கடைசி வரைக்கு இருக்க முடியாது இல்லையா
இது இது க இத பாருங்க தோழி வந்து கணவருக்கு மனைவிக்கு ப்ரச்சன வரப்போ வந்து அவுங்க இன்வால் ஆகாது இருந்தாவே வந்து இந்த ப்ரச்சன சால்வ் ஆயிடு
ஆ
ஆனா இவுங்க வந்து ஒரு ஒர்ஜியவோ ஓ அவு‌ங்க வந்து ஜாயின்ட் ஆறதுனால ப்ரச்சனைகள வந்து பெருசா ஊதி பெருசாதா தோழி ஆவு
அப்டியா ஆமா நா எங்க வீட்லயுமே தோழி இந்த எங்க அக்காவ கல்யாணோ பண்ணி குடுத்த எடத்துல அப்டிதா உங்க மாமியாருமே வந்தா அப்டி தா சண்ட போட்டுக்கிட்டே பேசிட்டே இருப்பாங்க அதனால நா எங்க அக்காட்ட ஒரே வார்த்தையா சொல்லுவேன் பேச புடிக்கலனா அந்த எடத்துல பேசாம ஒதிங்கிரு பேசுறியா நியாயத்த நல்லா கேட்டுட்டு எதிரத்து போராட முடியுமா உன்னால போராடு போராட முடியாது நா பேசுனா கெட்ட பேர் வாங்கணுன்னா வாய மூடிக்கிட்டு காதல வாங்கிட்டு வேலய பாத்துட்டு நீ போயிட்டே இரு அந்த வீட்ட விட்டு மட்டு எங்கேயு போகாத உனக்கு முழு உரிம இருக்குன்னு மட்டு எங்க அக்காட்ட சொல்லிர்க்கே
ஆகப் இந்த அதுல அ அப்டின்னு நம்மள நெனைச்சா கூட தோழி அவங்க வந்து எப்டி தன் தா கட்டுன வீடு அப்டிங்கிற மாரி தான யோசிக்கிறாங்க
அவுங்க வீடுதா தோழி இப்ப நானே இங்க இருக்கேன்னா இது ஏ வீடுன்னு நா சொல்ல முடியாது தோழி
நல்லா அமையவு கூடாத்
ஒவ்வொரு பொண்ணுக்குமே வந்து பொறந்த வீடு புகுந்த வீடு ரெண்டு வீடு இருக்கு சொந்த வீடு கெடையாது என்ன பொருத்தவர சொந்த வீடு கெடையாது அதனால தான் நா என்ன பண்றே எனக்கு பெண் கொழந்த பொறந்துச்சுன்னா மொத வே லையா என்ன பண்ணணு ஒரு எடத்த வாங்கி வீட்ட கட்டி குடுத்துர்னு ஏ பொண்ணும் இது என்னோட சொந்த வீடுன்னு சொல்லணு அது என்னோட வைராக்கியம்
அப்டிதா தோழி கண்டிப்பா அப்டித்தா தோழி இருக்கணு இப்ப உள்ள பொறக்கற கொழந்தைங்ளா அதுதா முக்கியமா
இப்டி தா நா பண்ணி வெக்கணுமே தாய் வீட்ல அவ்ளதா வளந்து அந்த தாய் வீடு சொந்தோ இல்லாம இன்னொரு வீட்டுக்கு வந்து புகுந்த வீடு இங்க சொந்தமு கெடையாது ஏன்னா ரெண்டு பக்கோ போற மனிதனோட வாழ்க்கையே வந்து வழிபோக்கன் தா வந்த வழியில வாழ்க்கய வாழ்ந்துட்டு போ வேண்டியங்கிற சூழ்நில இருக்கு அப்டிபோது ஒரு பெண் கொழந்த இப்ப நாளைக்கு எனக்கு பெறந்தாலு சரி நா என்ன சொல்லுவே இருக்கனா இந்த இந்த மாரி செய்திகள நம்ம சொல்லி ஒரு பவுனல்லா விட கம்மி கம்மி பண்ணிக்கிட்டு மத்தத வந்து என்ன பண்ணு ஒரு எடமா வாங்கி வீட்ட கட்டி கொடுத் வீட்ட கட்டி குடுத்துட்டோம்னா அது எ சொந்த வீடு எனக்காக எங்க அம்மா செஞ்ச வீடு எ வீடுன்னு முழுசா உரிமையா சொல்லிக்கலா பாருங்க
ஆ அது மாரி நம்ம அம்மாக்கள்லா செஞ்சிருந்தாங்க நம்ம அத விட தாண்டி சந்தோஷோ வரு இதுக்கு வேற இது கிடையா தோழி
ஆமா அப்போ உள்ள காலகட்டமைப்பு தோழி அப்பல்லா வந்து குறைவா இருந்தப்பேய வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பணத்த நம் பணத்தோட மேல வந்து கொஞ்ச ஈர்ப்பல்லா உள்ள மக்களுக்லா கெடையாது ஒரு சில பேர் தா வந்து பணக் ர்களாவு ஜமீன்தாரர்களாவுமே வாழ்ந்திருக்காங்க பாத்தீங்ளா இல்லையா எல்லாருமே ஆ கஷ்டப்பட கத்துக்கிட்டாங்கன்னா அந்த பழைய மனிதர்கலா இன்னைக்கு முக்கால் வாசி இடங்கள் எல்லாரு கஷ்டோ வறுமனு இது மாரி யாருக்குமே இருந்திருக்காது
ம் கண்டிப்பா தோழி இது
வெறு பணக்காரனா இருக்கணு நம்மள நம்பி எல்லா இருக்கணும்ட்டு எல்லாத்தயு இழுத்து புடிச்சு வளச்சு ஒரு நெறிக்கட்டி வச்சிட்டு தலைவராவு வாழ்ந்திருக் பாத்தீங்களா இல்லையா நம்ம அம்மாப்பால்லா அண்ண தம்பி குடுக்குறதே இந்தா பா நீ எத்துக்க பா ண்ணு குடுத்துட்டு வராங்க குடுக்குறவங்க கூட வாங்க மாட்றாங்க
ஆ ஆமாங்க தோழி அதுதா வந்து இப்ப வந்து பா அப்ப வந்து பாச பாசத்துனால வந்து ஏங்குன குடும்போ
குடுப்போ செரி தோழி நம்ம அடுத்த அலை பதிவுள இத பத்தி பேசலா தோழி நன்றி தோழி
ஏ வாய்ஸ் விட்டு விட்டு கேக்குது